ம் ஹலோ உம் நா நல்லா இருக்
ம் நா நல்லா இருக்கனே என்னப் பண்ற
நா வந்து சுமார் தா காலைலருந்து ஒரே வேலையா இருந்துது எல்லா முச்சுட்டு இப்பதா வொக்காந்துருக்கே
செரி
ம்
அப்றோ நா சும்மாதாருக்கே
ஓகே ஹஸ்பண்ட் எல்லா வேலைக்கு போயாச்சா ம் ஓ
போன அப்பறமா தா நா ஃபீரீ அவனே ம் இல்லனா அவுங்க பின்னாடியே ஆமா அவுங்க பின்னாடியே கரெக்டாருக்கு எனக்கு
ம் ஆமா
டீ குடுக்க அடி குடுக்க ம் ஆமா ஃபஸ்டு சைல்டு அவுங்க தா நம்ளுக்கு குழந்தைகளுக்கு அடிக் க்கலா திட்டலா
ம்
பயமுத்துலா இவுங்ளுக்கு அப்டியா ஆ ஒன்னு பண்ண முடியாது திட்டு வாங்கிகினு அவ்ள தா ம் அப்பறோ என்ன சாப்ட மத்யானோ இனி நீங்க நம தா சம்மே இல்ல எங்க அம்மா குடுத்தனுப்சாங்க சிக்கன் பிரியாணி ஆமா சிக்கன் பிரியாணி குடுத்தாங்க
இன்னிக்கும் எங்க வீட்ல எதுமே செய்யவே இல்ல
ஏ அப்டி
நா தா இந்த மேகி செஞ்ச மேகிலா நூடுல்ஸ் செஞ்ச
செரி செரி சிக்கன் லேல்ஸா
இல்ல இல்ல நார்மல் நூடுல்ஸ் தா இந்த ஆன்லைன்ல இந்தா வாங்கிர்ந் இத நா அது எதோ கொரியன் நூடுல்ஸ் சொல்லிட்டா அது அதுதா ஆ சும்மா ஒரு ரெண்டு நாலு ஸ்பூன் மாதிரிருக்கா ததுதா சா ட்டது தல வலிக்குது சாப்புடாம இருந்து ஆமா ஆளுக்கு நாலு ஸ்பூன் அந்த மாரி வந்தத் ரு
சேரி சேரி
ம் என் தம்பி வந்து ஆம்லெட் ரைஸ் சாப்ட்டா எக்ரைஸ் சாப்ட்டா
சேரி சேரி
நாங்க மட்டுதா இது
டேஸ் நல்லா வந்திச்சா
ம் டேஸ் நல்லா இருந் த அது கொஞ்சோதா டேஸ்ட் நல்லா இருந்த
சேரி சேரி ஆமா ஆமா ம் கரெக்ட்தா ஃபஸ்ட் டைம் பண்ணியா
இல்ல இதுக்கு முன்னாடி நெறைய நூடல்ஸ் ட்ரை பண்ணிருக் கே இந்த மாரி கொரியன்லதா ம் எல்லாமே காரமா இருக்கு செம்மயா இது கொஞ்சோ பரவாயில்ல மாரி இருந்திச்சி ம்
நா காலேஜ்லே சாப்பிடுமே அந்த மாரி இருந் ச்சா
அந்த மாரி இல்ல இது கொஞ்சோ வந்து என்ன சொல்லது கொரியன் டைப்ல இருந்துச்சி கொஞ்சோ கிரேவியா இருந் து அந்த மாதிரி ம் ம் காலேஜ்ல செய்ற சாப்பிட்டத ல்லா மறக்கவே முடியாத
ஆமா
ஹ
சீக்கிரமா ஓடுவோமே ஆமா பெள்ளூ அடிச்ச உன்னே ஓடுவோமே ம் ஆமா இப்ப இல்ல நெனைக்கிறே அந்த கட இல்ல இன்னமோ இன்சிடென்ட் ஆமா என்னமோ இன்சிடென்ட் ஆனதனால
ஆனா அகேன் வந்துட் ம் சொன்னாங்க
தெரிலியே
ஆமா வந்து சிஸ் நா ஏன் கசின் ஒருத்தி அங்கதா படிக்கிறா ஆ அவ அம்மா சொன்னாங்க இந்த மாரி கடைல்லா இருக்கா அங்கதா போய் சாப் டுவாங்க அப்டின்ட்டு
ஆ ஓகே ஓகே தெரியாதுப்பா எனக்கு நீ சொல்லிதா எனக்கு தெரிய்து
ம் எனக்கே அவங்க சொல்லிதா தெரியுது நா கூட பந்தாவா சொல்லிட்டே கடையெல்லா இல்லையே அப்டின்னு
ஆ ம் செரி செரி போய் சாப்டனு செரிங்ளா அங்க அந்த டேஸ்ட் வராதுல்ல இங்க ஆ
ஆமா அந்த டேஸ்ட் எங்கயமே வராது நா வீட்ல கூட செய்வே ஆனா அந்த டெஸ்ட் வரவே வராது ம் நம்ம கண்ணு முன்னாடிதா செய்வாரு அவரு ஆனா அவ்ளோ டேஸ்ட்டா செய்வாரு எல்லாமே
நைட்டுக்கு என்ன
ம் வேற என்ன?
நைட்டுக்கு என்ன டின்னர்?
நைட்டுக்கு வந்து இதா மதியானமே சாப்
ம் ம் அவ ஃபேமிலியு டயட்ல இருக்கீங்களோ?
டயட் லா இல்ல எங்க அம்மா எதுமே சமைக்கலயா அவங்களு கம்முனு அங்கிட்டும் சமைக்கல
ட்டாங்களா
அப்பா வந்து சாப்பாடு வேணான்னு
எத்தன நாளுக்காக?
ஆன் அதா தெரியுல்ல சும்மா பந்தா வெட்டி பந்தா அதெல்லா ம் நேத்து மதியானமு வேணா சொல்ட்டாரு நைட்டு வேணான் சொல்லிட்டாரு நைட்டு எல்லா சமச்ச வெச்சு போயி தெரில கடைல இருந்து வாங்கிருப்பாரா அவருக்கு என்ன இது
சேரி சேரி பாண்டிக்கு
பாட்டி எல்லா சாப்புடுவாங்க அவங்க என்ன குடுத்தாலு சாப்புறாங்க அவங்க ரெண்டு மூணு வாட்டி கூட வாங்கி சாப்புட்டு
ம் ம் ம் டேப்லெட் எல்லா சாப்புடுவாங்க நல்ல அவுங்க ஆ அதுக்கெல்லா நல்லா சாப்புனுமே சாப்பாடு
ட்டா சாப்டுட்டு
ம் சேரி சேரி சேரி பரவால்லயே எங்க பாட்டில்லா நல்லா இருந்துச்சுன்னா சாப்புடுவாங்க
அப்டியா இவங்க கிட்ட தான இல்ல ஒரு கொஞ்சோ கொஞ்சோ கறி பீஸ் வெச்சு குடுத்தா சாப்புடுவாங்க பல்லே இல்ல அனாலு கறி வேணு ஆமாங் இல்லிங் என்னாச்சு பல்லு ஒரு ரெண்டு மூணு பல்லு இருந்துச்சு இந்த முன்னாடி இருந்த ரெண்டு பல்லு போயிருச் ச்சா வாய் ஒரு மாதிரி பொக்க மாரி ஆயிருச்சு
சேரி
சேரி தெரியில எப்டியாச்சுன்னட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்குதா போயிட்டு வந்தாங்கல்லா லாட்டா வந்தது கடுத்து பத்தா இல்லவே இல்ல அ ஆ டூ வொர்க்
ம் சேரி சேரி ஆமா எப்டி சாப்புடுவாங்க ஒரு பல் கூட இல்லன்னா ஆ
ஒரு ம் பின்னாடி ஒரு பல்லு இருக்கு அந்த கடவா பல் மாரி இருக்குல்ல அந்த மாரி ஒரு பல்லு இருக்கணுமா ம் கஷ்டப்பட்டு சாப்புடுவாங்க அது வேற கையில எடுத்துட்டு வந்து ஏங்கிட்ட குடுப்பாங்க
ஐயோ ஐயோ ம்
அவங்களுக்கு வேணானா அவங்க இல்லையே பண்ணிக்கலான்னுனு அவுங்க பையனுக்கு
அ அ செரி செரி தூங்க மாட்டாங்களா அவுங்க
அவுங்க தூங்கவே மாட்டாங்க ஆ மதி யானம் தூங்குவாங்க மதியானம் தூங்கி ஈவினங் தூங்கிட்டு நைட்டு எல்லா முழிச்சிட்டு இருக்காங்க
ஆ செரி செரி
அந்த மாதிரி அவுங்க
ம்
ம்
ஆ என்னன்ன வேல பாத்த இன்னைக்கு
நானா இன்னைக்கு அது வீடு க்ளீன் பண்ணிட்டு டெய்லி பண்ற வேலதான் வீட்டு க்ளீன் பண்ணிட்டு மெஷஸ்வாஷ் பண்ணி சமைக்கிறது தான் இன்னைக்கு எதுவும் இல்ல ஆனாலும் வெஸ்சஸ் அவ்ளோ இருந்துச்சு
ம் சமைக்குறது ஈஸி இல்ல மத்த வேலைதான் ஹார்டு ம் ஆமா ஆமா ஆமா சமைக்கிற அந்த ப்ராசஸ் எல்லாம் ஈஸிதான்
ஆமா ஆமா
ஆ காலைல என்ன பிரேக்பாஸ்ட்டா
தான் இப்ப ப்ரேக்பாஸ்ட்டு இன்னும் எ துவுமே இல்ல காலையில டீ செஞ்சேன் சாயங்காலம் டீ கலந்தேன் அது கூட கு டிக்குல ஆறி போச்சு ஈவ்னிங் டீ செஞ்சேன் அது கூட குடிக் இல்ல அதுவும் ஆறி போச் சு கொஞ்சம் வேலை பாத்துட்டு வந்து சாப்ட் குடிக்கலாம் கொஞ்சோம் ஆறட்டும் டீ அப்படின்னு விட்டேன் புல்லா கோல்டு ஆயடுச்சு அப்படியே விட்டுட்டேன் நான் ம் ஆமா ஆ தெ ல வந்து கொஞ்சோ இது காய போட்டுருந்த வத்தல் மாதிரி அது எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இது ஆறிபோயிச் நா மறந்தே போயிட்டேங்க டீ வச்சத அப்புறமா பாக்குறே டீ யாருது இது அப்பிடின்னு பாத்தா நா தா குடிக்காமவச்சே
சேரி சேரி
ரெண்டு மூணு நாளா இப்பிடிதா இருக்கு டீ வந்து கொ தோ மறந்துட்டே இருக்க டீ குடிக்காம அப்பிடியே இந்த பழக்கோ போயிடுபோல
ம் அதானே
ம் வேறன்ன ஏதாச்சு கோர்ஸ் ஜாயின் பண்ணல நீ
இன்னது
போர்
கோர்சா
ம் ஆமா
ஆக்குணு நா பாத்துதா இருக்கே ஆன்லைன்ல ஏ ஒன்னு சூட்டபிளா கிடைக்கல ஆமா
ஆ அ இந்த மாரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு கோர்ஸ் பாத்துருக் கே நீ வேணா ஜாயின் பண்றியா டெய்லி ஒன் ஆர் தா ஆன்லைன்ல
ஆன்லைன் ஆன்லைன்ல நாங்க இதுவே பண்ண மாட்டமே ட்டோ ஆ ஆமா ஆன்லைன்ல சும்மா இதா இருப் பா சேரி அனுப்பு லிங்க நா பாக்கலா
டை பண்ணி பா கிலா அதுலருந்து ஒரு பத் சி விஷ்ஸ வாங்கனோ ஒரு கத்து
அதன ம் சேரி சேரி நா தா பண்ணிருக்கோமே சர்டிபிகேஷன் கோர்ஸ் ஞாபகர் கா அது வீடியோ ஆ வீடியோ அது பாட்டுக்கு ஓடுவே ம் ம் அந்த மாரிதா ஆன்லைன் இந்த வப்போம்
ம் நம்ம நல்லா கத்துக்கணு நம்ம வந் ஒரு ஆபீஸ்ல பிராப்பரா ஒர்க் பண்ணு அப்பிடின்னு துன்டுசுன்னா நம்ம எதாச்சு கத்துக்கலாம் இந்த மாரியே எக்சல் எல்லா நல்லாரு
நா மெஹந்தி கோர்ஸு மேக்கப் கோர்ஸு அந்த மாரி போலான் இருக்கே
அப்போ
ம் ஆனா அதுக்கு அமோண்ட் தேவை பல்க் அமோண்ட் தேவ அதுக்கு பாட்டி பிப்டி அந்த மாரி ஆமா சொல்லிருக்கேன் ஏ ஹஸ்பெண்ட்கு ஆமா ஆமா சொல்லிருக்கே ஹஸ்பெண்ட்ட சரி பாக்கலாம் வெயிட் பண்ணுன் சொல்லிருக்காரு
பாரு பாரு ம்
அப்போ உங் கல்யாணத்துக்கு நானே மேக்கப் போட்டுருவே உங் கல்யாணத்துக்கு நானே மேக்கப் போடுறேன்
ம் ஓகே ஃபிப்டி பஸன்டு எனக்கு டிஸ்கவுண்ட் குடு
ப்ரீதா பஸ்ட் பஸ்ட் டைம் பண்றேன்ல உனக்கு ப்ரீ தான் ம்
பரவால்ல சட்டி பாத்தத்துல
ம் ரீசன்டா ஒரு ஃப்ரெண்டு பண்ணாலே ஞாபக இருக்கா
அப்டியா
மேக்கப் கோர்ஸு நம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பண்ணாலே இப்ப கல்யாணமே கல்யாணம் ஆச்சே
ம் அவ பண்ணலா
ஆமா தெரியாதா ஒருத்தி ஸ் ஸ்டோரி எல்லா போட்டாலே இன்ஸ்டால
ஆ நா பாக்கலயே பாத்துருக்க அப்டி ஃஸ்கிப்பன்னிடே.
ஸ்கிப் பண்ணிருப்பேன் செரி செரி அதானே இல்லல்ல பண்ணா அவ.
ஓ மேரேஜ் ஆனா அந்த ஃஸ்லிப் பாத்தே
இல்ல தனியா அவ பேஜ் கூட ஓபன் பண்ணிருக்காளே அவ. உம்ம் ஆமா ஆமா அவதா ஆமா ஆமா அவதா உம்மேரேஜுக்கு முன்னாடிதா பண்ணா அவ.
ம எனக் ஒரு கோர்ஸும் தெரியாது ஒரு மண்ணு தெரியாது இந்த மேக்கப்பே எனக்கு சுத்தமா வராது. உம். கத்துக்கனு
இது சாம்பாவ போனமே
உம் ஞா. புதன்கெழம கோர்ஸ்பண்ணே ம்ம்ஒண்ணும் படிக்கல போய் டீ வச்சுட்டு வந்தேன் நா போய் பாக்குரே ஓகே வா, டீ பாத்துட்டு வரே நா என்ன்னு. பய்பய்